ஹலோ கேக்குதா
ஆ நல்லாவே கேக்குது இன்ன இன்னொரு சத்தோ கேக்குது உங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க
ல்ல எங்க வீட்டுக்காரங்க வர்ல
அப்புறோ சத்தங்கேட்டுட்ருக்கே அவுங்க கொழுதனாரோ சத்தமா
அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அதுவா இருக்கு
ஓ அந்த வாய்ஸ் அப்டி கேக்குதோ செ
ஒரே ஒரு நிம்ஷோ ஒரு ம் ம் சொல்லுங்கண்ணி
யாரு
இங்க ஒருத்தைங் கைய கொழ்னாரு கடைல இருந் தலவலின் சொல்ட்டு வந்துட்டானா அதா எ புருச கார இப்ப வாரா எனக்கு சாப்பாடு வாய்ங்ட்டு அத்தா ஒரு ஒழுங்கு மரியாதையா உள்ள பேய்ரு நாங்கனா நா டியூஷன்ல தூங்கி வெளிய இருந்தா அப்புறோ வந்தாரு வாங்குவோ அத்தா உள்ளவே படுத்துருக்காங் ம்
ஒரே நெரத்தல்தா நீர் நிலப்பறைகள் எப்டி போய்ட்ருக்கு வீடியோ போட்டாச்சா
இன்னிக்கே நேத்துக்கெடுத்த வீடியோ இன்னிக்கு இப்பயா அப்ளை பண்ணு சி அப்லோட் பண்ணாம இருக்கா இன்னிக்கு வேர நீ எடுக்கணுமா நைட்டு பண்ணுவானா அதுக்கு நாளைக்குனே எடுக்க முடியாதுல்லா
ஓ அதனால ஆ செரிதா நாங்க வீடியோ வேற பாக்கலையே அதனாலதா கேட்டே
ஆமா இன்னிக்கி போட்ல இன்னு நேத்து போட்டதோட ஸ்டாப்பிங் நிக்குது
ஓ கன்சிஸ்டன்சியா போட்ணுன்டாமடே
போ நேர்த்துக்கு எடுத்துக்குந்து நைட்டு எடுத் நைட் எடுத்துந்து இவ என்ன எடிட் பண்ல இன்னிக்கி அவனுகு ஒடம்செரிலன் சொல்ட்டு அவ போடாம உட்டுட்டா நாளைக்கி கோயில் எதுவோ அதனால நாளைக்கு போட முடியு இன்னிக்கு நைட் எடுக்கன் சொன்னா நாளகழ்ச்சி அங்கு போம்போது எல்லாரு சேந்து ரீல்ஸ் எடுக்கணு
ம்
பாவநாஸ்துல போய் குளிக்க கணக்காருகு என்னங்க குச்சாலு பாவ சோ அப்றோ வந்து எதோ ஒரு மணிமுத்தார்
ஓ சேரி நா ஒரே ஜாலிதா குளிக்க போற எடோ உண்மைல ஜாலியாதா இருக்கு குளிக்க போறது அப்டியே அங்க போய் சமச்சு சாப்பட போறீங்ளா
ஆமா இங்க வந்து ஒரு ட்ராவல்ஸ்ல சமச்சு கொண்டு போ அங்க போய்தா சமச்சு ஏ வீட்டுக்காரங்க ஃபேமிலிகூட
ஓ செரி செரி
எனக்கு அது புதுசு போலயே இல்ல எல் நல்லா பேசுவாங்ளா நல்லா
ஆ
இல்ல மதியோ பரத்து வரா
ஓ சேரி சேரி அப்பறோ என்ன ஒரே என்ஜாய்மெண்ட்டுதா
ஆமா அதனால அவுங்க வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அப்பறோ எங்க ஃபேமிலில உள்ளவங்க எல்லாருமே போட்டு அவுங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எ ஃப்ரெண்ட்ஸு தா அதனால எல்லாமே தெரிஞ்சிதா கலாச்சிட்டு எடுத்துட் நல்லா ஜாலியா இருக்கு
ஃபஸ்ட் டிரம்ப்பு போறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்தாச்சு
ஆமா அதுந்து நாங்க அதுக்கு முன்ன ஃபேமிலி எங்க போனோ அந்த எக்ஸிபிஷனுக்கு போனோ ஃபேமிலியா இந்த மாரி போனு அப்பமு அவங்க கொஞ்சோ பேமிலீஸ்லா வந்தாங்க
ஓ பர்ஸ்ட்டு கோயிலுக்கு போறது ஆ நார்மலா வெளியெல்லா ச் ஓவரிக்கு போபோது கல்யாண பண்ட்டாலு கெட்டு போறாங்களா நீ என்ன அப்டியா போன
இல்ல அப்பல்லா போல
ஆ இல்ல வெளிய இந்த நாங்க இந்ந கோயிலுக்குலா போயிருக்குபோது சில நேரொ பாப்போ கல்யாணோ முடிஞ்சா அப்பறமாவு கோயிலுக்கு வரவங்க இந்த ஒ இது பல்யாண பட்டு வேஸ்ட்டி சட்ட கட்டிட் டுவறாங்க அனா நம்ம ஓவரி கோயில்ங்கறது நாடார்ஸ் கோயில்லா
ஆமா நாங்க அப்டிலா பண் நாங்க என்ன ஒவ்வரிக்கி
அ ஓ அதுகாக போனீங்களா செரி செரி அனா இப்டி போவாங்கனு கேள்விபட் ருக்க நானு
ஆமா இனி உங்க வேலைக்கு அம்பதுக்கு முன்னா ஒரு நாள் திருச்செந்தூருக்கு போனு
கூப்ட்டாச்சா அப்போ வேலைக்கி
வேலைக்கு அந்தண்ணா யூ எஸ் டுவெண்டி செவன் கெளம்பறங்க அவுங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்குள்ள அவுங்க லாஸ்ட்டு ஃபுல்லா இது பண்ணுவாங்க நாலா தூத்துக்குடிக்கு தூத்துகுடிக்கி ஆமா நா தூத்துக்குடிக்கு வேற போனனா எங்க அம்மாக்கு ஜூலை டூ டுவெண்டி ஃபிவ்த் வெட்டிங் டே மேபி கொஞ்சொ பெருசா எடுதாலு எடுப்பாங்க அம்மா ஃபேமிளிலா அந்த மாரி அனா எங்க அம்மா வெட்டிங் டே முடிஞ்சதுக்கு அப்பறோ போங்க ஒன் வீக்கு
ஓ வெட்டிங் டே டு டுவெண்ட்டி வெட்டிங்கறதுனால பெருசா எடுக்கறீங்களா
அப்டின் சொன்னாங்க நா ஏ எ நா சொன்னே நா அப்பறோ பொடவ எடுத்துக்கன் நா தேர்டீன்த் வெட்டிங் டே கொஞ்சோ பெருசா செர் அப்பனா நானு கொஞ்சோ எ கையிலயு இருக்குமா தம்பியு கொஞ்சோ இதா இருப்பானா அப்ப எங்க ரெண்டு பேத்துக்கு செல்லவலே எடுக்கலா
எல்லா ம் நல்ல விஷயோ தா கல்யாண நாள்
ஆமா அதா இங்க அவங்க அத முடிச்சதுக்கு அப்பறோ போங்க இங்க ரெண்டு பேருக்கு வராங்க இனி ஆள் வந்துச் நா உங்கள்னா அது போயிட்டு வந்ததுக்கப்டி தா எடுக்கணு
ஓ ஒ சேரி சேரி சேரி
நா எ தம்பிட்ட நாள கழிச்சு போக்கு சும்மதா கேட்டே அவுங்க நாத்தனார்கிட்டல பேசுவா அவள அடிச்சு அடிச்சி அவன்ட நல்லா பேசிட்ருப்பா முன்னாடி தெரியுமா அப்ப அவனுக்கு அவளுக்கு அக்கா அக்கா வரு முன்னாடியே அவ நல்ல பேசுவா இனி இனிமே வேற யாரு பசங்கிட்டயோ அவ்ளோ பேச உட மாட்டாயீங்க எங் வீட்டு வந்து பேச உடுவாங்க அதனால அவ ஏங்கிட்ட சொல்ல விட அவகிட்ட எல்லாத்தையு சொல்லுவா அந்த மாதிரி அதனால அந்த ஆவாரலா அடிச்சு வெளாடுறதுக்கு ஆளோ இருக்கு நல்ல சார் வாராரு அப்பறோ ஃப்ரெண்ட்ஸு ஆமா நீங்க அவனுக்கு எ எ மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே அவனுக்கு தெரிஞ்ச பசங்க அ இவங்கல்லா சந்த வெளிய போங்க அதனால சரிவா ஆ சொன்னா செரின்னு வரமா வரீன்னு சொல்ல மாட்டா எ நாளைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூப்டுட்டு கோயிலுக்கு வருவானா இருக்கு
ஓ சேரி சேரி கோயிலுக்கு வந்ட்டு அப்றோ அடுத்த நாள் கோயிலுக்கு வாங்களே இது எப்டி ஒரு அழைப்பு பாறே
ஆமா வாங்க நீங்க எப்டி எனக்கு எப்னா நாளைக்கி அந்த அண்ணா இருக்க மாட்டாங்க
ம் ம்
சாட்டர்டே சண்டே தா லீவு நீங்க தனியா வர்றதுக்கு யோஸ் பீங்க நா அதனால தா முல்லக்குலே எங்க வீட்லயு இங்க வருவாங்ளா சின்ன கோயில் தா அதனால செரி கூப்டனுமா யோஸ்
ஆ ஆமா அதல ஒன்னு இல்ல பாத்துக்குவோ ஊரு கோயில் அதுகுதா பக்கத்துலே ஒரு ஆள் இருக்காங்கள்ள
இங்க
உங்க அக்காவுக்கு அதே ஊர்தானடி ஊர் கோயிலு கூப்ட மாட்டாங்க நா சொல்றே உங்கிட்ட
அதா நா கூப்டு அதா நா இப்ப கூப்டு அவுங்க வருவாங்க அப்ப நீ பூவியுருள கோயில கொடனா நா கூப்டுவேன்ல
எங்க புவியூர் கோயில் கொட எங்க அத்தையையு தா குப்டுவாங்க எங்க அத்தைக்கு அங்கதானே தங்கேஸ் அத்தைக்கி
அவுங்க இங்கதா வரி குடுக்காங்ளா அப்டியா சொல் ஒரு நிமிஷோ கல்யாண வீட்டுக்கு போண்டாமா கல்யாண சோறு கெடையாதா கல்யாண வீட்டுக்கு போண்டமா அப்போ செரி ம்
அய்யோ பாவோ என்னமா ஸ்பெஷல் வந்திருக்கு அப்டி ஹோட்டல்ல இருந்து
வெஜ்
ஒரே வெஜ் பிள்ளைக்கி என்னா வரு த்தமா வெஜ்ஜி எனக்கி எப்படா சனிக்கிழம வரோன்னு இருக்கோமா
ம் சனிக்கிழம இனி என்னது எடுப்பாங்க எல்லா சேந்து சமைக்கனால மட்டன் எடுப்பாங்ளா இருக்கு இல்லனா பிரியாணி வக்காங்ளா தெர்ல
நீ மட்டன் சாப்ட மாட்டங்ளா
ஆமா என்ன எனக்கு இல்லைனா தனியாக மாமியார் எடுத்து கொஞ்ச பிரியாணி சிக்கன் வாங்கிருவாங்க எங்க வீட்லே இருக்குமா நானு அவுங்க ஏதாவது வாங்னா எனக்கு சிக் கன் வச்சுட பொறுச்சு தந்துருவாங்க அதே போல எதது எனக்கு சாப்பபாடு இறங்கனாலு சிக்கன் பொறிச் தந்துருவாங்க
அஅ செரித
அதனால பிரச்சன இல்ல
அப்ப பிரச்சன இல்ல
ஆமா சாப்பாடு விஷயத்லலா பிரச்சன இல்ல எனக்கு எதாவது பிடிக்காத சாப்பாடுன இவனே ஏதாவது செய்து தந்தருவா இல்ன அதுக்கு முன்ன எங்க அத்த எங்க மாமாவு சமைப்பாங்ளா அவங்களு ஏதாது போட்டு தந்துருவாங்க அவுங்
வெளிய வச்சு தனியா அந்த மாரி தானே சமைப்பாங்க
ஆமா எல்லாருமே அவுங்க ஆ ஹ ஹ கால்ல மட்டு எங்கயாசு சாப்ட்டு போறா மாரி இருக்கு
ஆ அப்ப நா அடுத் சனிக்கிழம ஹோட்டல்லு லீவு விட்ருவீங்க
ஆமா இந்த மண்டே தா தொறப்பாங்ளா இருக்கு
ஓ சேர் சண்டே
சண்டேமே டயர்டா இருந்த தொடக்க மாட்டாங்க நைட்டு நைட் ட்டுனா ஒரு லெவன் ஓ கிளாக் டுவல் ஓ கிளாக் கிட்ட ஆயிரு
ஓ அத்னால் நம்மளுக்கு சண்டேங்கறது ரொம்ப சேல் போற நாள்ல
ஆமா மேபி ஈவினிங் தொறப்பாங்க எல்லாருமே ஒ கே தொறக்லானுன்னா தொறப்பாங்க ரொம்ப டயடா இருந்தா தொறக்க மாட்டாங்க
ஆ அப்படியா இல்ல ஆனா மோஸ்டா கட வெச்சிருக்கவுங்களுகுலா இந்த எண்ணோ ருக்குல்ல சேட்டடே சண்டேஸ்னா கொஞ்ச சேல் போகு நமக்கு சோ அத விட்டு குடுக்கமாட்டாங்கல்ல ட க்குனு அதனால கேட்டே பா இப்ப நெறைய விஷயு பாக்குறோன்ல
இங்கேய்மே யாரு எ ஏ மா மியாரோட ஆ மூ மூணு பேரு அக்கா மூணு ஃபேமிலி அப்றோ அவங்களோட சித்தி பசங் தங்க ஒரு மூணு பேரு அப் நெறைய பேரு வருவாங்க நெனைக்கே
ஓ செரி செரி செரி நல்ல இதுதா வேர்ன ஒரே ஜாலி தா என்ஜாய்மென்டுதா எங்க
கு உண்டுன் சொன்னீங்கல்லா
இது ஒரு சடங் வீடு அவுங்க ஊர்ல பேயிருக்காங்க போயிட்டு வரல அங்க நைட்டு தா சடங்கு வீடா
இன் நைட்டு அங்கியா
ம் அங்கயே ஸ்டே பண்ணிருவாங்க
நைட்டு இங்க இருக்கே ட்ராவல்ல பண்ணணு
ஆமா அங்க ஆறு மணிக்தா சடங்கு வீடா ஆறு மணிக்கு முடிச்சுட்டு அங்கருந்து வரது நமக் கல் தூரம்ல மூணு மண் நேர ட்ராவல்ல
மூண் மணி நேர ஆகுமா
மூணு மூணு மண் நேரன் சொல்ற பாத்தியா ஒரு ஒன் ட்ற மண்நேரோ ரெண்டுமண்நேரோ ஆகு நைட்டுங்கிறதுனால ரொம்ப தூரங்க றதனால அவுங்க அம்மாவு பெருசா அலோவ் பண்ண மாட்டாங்க வர்றதுக்கு அவுங்கம்மா இங்கியே நில்லுங்க அப்டின் சொல்லிருவாவ செரி அதுவு ஒர் நிலை என்னைக்காச்சு தா போறாங்கன் அந்தெல்லா சேரின் நின்னுட் வருவான் நானு அந்தெல்லா செரின் சொல்லிட்டே ஏனா இன்னைக்கு உங்க அபி அண்ணி வந்துருவாவ
என்னாருவாங்களோ
ஆமா இத்தா லீவுலா நாளைக்கி மொகரமுக்கு அ ஆமா அதனால அபி அண்ணி நாளைக்கு வந்துருவாவ நாளைக்கில்ல இன்னைக்கி வந்துருவா கெளம்பிட்டா பஸ் ஏறி வர வேண்டியதா அவளுக்கு
அவுங்க பஸ்ஸுவந்து க கன்னியாமுரிலந்து எறங்குவாங்க யாரு கூட போவாங்களோ
ஆமா கொட்டாரோ நமக்கு கொட்டாரத்துல எறங்குனாலே போதுல்ல
யாரு‌ கூடவோ
குமர இருக்குறான்ல இங்க ரெண்டு பேரு வந்திருக்காங்கல்ல லீவுக்கு
இன்னு போலையா அப்போ குமரனத்தா
ரெண்டு பேருமே ஒரே நாள் தா கெளம்புறாங்க ஒரு ஒரு நாள் டிஃபரென்ஸ்ல கெளம்புறாங்க இவே சனிக்கெழம கெளம்புனா சனி கெழம னால அவ ஞாயிற்றுகெழம கெளம்புறா அந்த மாதிரி ஆமா எல்லாருமே இல்ல செரி இல்ல ஞாயித்து கெழம கெளம்புறா ஒருத்தே ஒருத்தே திங்ககெழம கெளம்புறா அதான ஆமா
அ
அதனால அது ஒரு பெரிய இதா இல்ல
அதுக்கப்றோ கொஞ்நாள் அவுங்க அவுங்க அம்மா வீட்ல இருப்
ஆமா ஒருமா ஆமா அதுக்குப்புறே போர் அடிக்கும்ல எப்டி இருந்தாலு நம்ம என்னென்னிதா இருந்தாலு நம்ம கூட பேசுனாலு பழகுனாலு தெரியாது அப்டின்னு இல்ல இருந்தாலு நம்ம கூட எவ்ளோ நேரோ பேசிட்டு இரு ப்பாங்க சொல்லு மோஸ்டா அது எப்டி இருந்தாலு ஒரு மாரிதா இருக்கு ஆமா வீட்டுக்கு போய் ஏன்னா இது பக்கமா கிடையாது பாத்தியா இப்ப என்ன மாரி பக் கன்வச்சிக்க அம்மா வீட்டுக்கு இங்கன்னு மாறி மாறி இருந்துக்கலா இப்போ ஒரு ஒரு வாரோ அங்க இது வேற தூரமா அவளு போயிட்டு வாரறதுங்கறது கஷ்டம் பத்தியா
ஆ
அது அப்டி நடக்காதுல்லா
அவங்க ஏதோ ஒர்க் பண்றாங்களா
ஒர்க்லா ஒண்ணு பண்ல வெளி குறையி அதைய ஒரு கொஞ்ச நாள் கழிச்சி ஐயோ அவ டீச்சர் ட்ரைனிங்லா முடிச்சிருக்கா சோ ஸ்கூல்ல ஏதானாலு வேல பாக்கலா அவளுக்கு அத கொண்டு எந்த பிரச் கிடையாது அதனால அவளுக்கு விருப்போ இருந்தா வேலைக்கு போய்கிட வேண்டியது ஆமா பி ஏ எல்லா முடிச்சிருக்கா எம் எஸ் சி வரைக்கு முடிச்சிருக்காலா அதனால செரி ஓகே அவளுக்கு படிக்கணு வேல பாக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாத்துக்கிறட்டு இல்லையா விட்ரவேண்டியதா அதெல்லா விய விய விருப்பத்த பொருத்து ம்
அஸ்வினி அண்ணி வந்து என்ன ஒரு இந்த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் அந்த இது பண்றாங்க போல
அப்டியா யார் சொன்னா
அவுங்கதா சொன்னாங்க அன்னைக்கு நா சொல்லு போது நா இது பண்ணல அது மட்டு பண்ணுவே
பண்ணேன்னு சொல்லிருப்பா முன்னாடி ஜோஸ்டாக்குன்னு ஒண்ணு இருந்துச்சு இதே மாதிரிதா ஜோஸ்டாக்னு ஒண்ணு இருந்தது ஓ அதுல நம்மயி இதுவாது நமக்கு யாருன்னு தெரிஞ்சு பேசுறோ அதுல கனெக்ட் ஆகுறது யாருன்னே தெரியாது பாத்துக்கோ நம்ம கால் தா யாரோ கனெக்ட் ஆவாங்க அது அந்த ஒர்க் எல்லா முடிஞ்சுது ஆனா அதில இவ நல்ல பேமெண்ட் வரும்போதுல பைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்லா பேமெண்ட் வாங்கிருக்கே
அ அப்டியா செரி இதுக்கு அப்றோ ஏதாவது வந்துச்சுன்னா என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருங்க ஞாபகோ வச்சுக்கோ
அது வந்து நம்ம யாருகிட்ட பேசுறோனே தெரியாம தா பேசுனோ அத வந்து டிரான்ஸ்கிரய் பண்ணிருக்கா அத நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன்க்கு நல்ல பேமெண்ட் வரும் ஆனா இதுல டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு பேமென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு
செரி செரி ஒரு ஒன் வீக்குக்கு ஃபைவ் ஹன்ட்ரட் அந்த மாரி தா வருமோ
ஆ ரொம்ப கம்மியாதா இருக்கு அதனால ஆமா இதுன்னா கொஞ்சோ கிடைக்கிற மாரி இருக்கு அது நம்ம எவ்வளவுதா பண்ணாலு கொஞ்சோ மேல இருந்த மாரியே இருக்காது
செரி நாளைக்கி அந்த அண்ணாக்கு லீவுனா வாங்க
ம் செரி பாப்போ லீவெல்லா கெடையாது ஆனா வெள்ளி கிழம தோறு இங்கதா இருப்பாங்க நமக்கு எங்களுக்கு கோயில் இருக்கா
அ அப்ப அப்ப மத்யோ சாப்பிட்டுட்டு போலால நீங்க ரெண்டு பேரு வாங்க நா உங்களுக்கு சாப் அங்க இருக்கு இடம்லா அதெல்லா ரெடி பண்ணிடலா அ ஃப்ரியாதா இருக்கோ வந்து சாப்டுட்டு போங்க காலைல சி கோயில் சாப்